ஹலோ ம் சொல்லுங்க சொல்லுங்க
மிஷின் சவுண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கு வறுத்துட்டு இருக்கிறீங்களோ முந்திரிய ஆ எ ஃபிரண்டு அந்த ஸ் எ பிரண்டு அந்த சர்க்கிள்ல இருக்காப்ல அதனால தெரியு ஹ்ஹ் ஆ ஃபிரெண்டு அவுங்க சொந்தமா முந்திரி காடு அத அதாவது அந்த முந்திரி விவசா வசாயம் தான் பலா அ பலா முந்திரி ஒன் டைம் அந்த பலா பழம் எல்லா எடுத்துட்டு வந்து கொடுத்தான் நாங்க ஒன்னா வேல செய்யும்போது அ எ ஐ டி ஃபீல்டுல ஒன்னா தெரியும் அப்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ருட்டி லைன் அவரு நல்லா அந்த முந்திரிக்கால்லா எத்ன்னு வந்து குடுத்து நல்லாருக்கு வேற நம்பப் பா பழாங்குறது நம்ப்ளுக்கு அது ஒரு டேஸ்ட்டு குடுக்குமுல்ல
ம் ம் ஆமா ஆமா
அது நல்லாருக்கு மழல்லா போடுதுங்ளா ஒங் ஊர் லைன்ல
ஆ லைன்ல மழ பெய்யிதுப்பா அப்டே வானோ மூடிட்டேருக்கு லைட்டா ஆ ஆ ம் இங்க இப்பதா கொஞ்சோ அதே லைட்டா வானோ மூடிக்கிட்டு தொறந்துக்கிட்டு மூடிக்கினு அந்த மாதிரி இருக்குது ஒரளவு ஓகே தா ஆனா இந்த கிளைமேட்ல பயங்கரமா வேர்க்
வெய்யிலு வெக்க அதிகமா இருக்கும்ல
ஆமா ஆமா
ஆ இங்க எங்க லைன்னு பரவாயில்ல மழ இது போட்டுட்டேதா இருக்குது கால்லேந்து நச நச னு இருக்கு நம்பளுக்கு ஆ ஓகே அதுக் காக தா நம்புர் லைன்க்கு வந்தா எனக்கு புடிக்கவே செய்யாது அங்க இருக்கணுனாவே கெளம்பி ஒடியாந்துருவோ வந்தா ஒன் டே டூ டேஸ் அவ்ளோவுதா செட் ஆகாது நம்ம இங்கேயே குளுமையிலேயே இருந்துட்டு அங்க வந்து வெக்கையா இருக்கு நம்புர் லைன்னு ஃபுல்லாவே
ஆ ஆ
ஆ அது விழுப்புர லைன்னூ அப்ப நம்புளுக்கு அங்குட்டு வந்துட்டு பசங்களுக்குல்லா வெக்க தாங்காது எனக்கே தாங்காது அடிக்கிற உப்பஸத்துல அய்யய்ய வேண்டாசாமி நம்ப கெளம்பு வா அப்டின் சொ ல்லி கெளம்பி கூட்டு வந்துருவோ ஆ டிஸ்ட்ரிக் விழுப்புரோ
நாங்க கடலூர் டிஸ்ட்ரிக்
அததா நீங்க பண்ண தொழிலே எனக்கு தெரிதே சோ அங்கர்ந்து இங்க மூ ஆ பண்ணியாச்சி நாங்க ஒரு டென் இயர்ஸ் ஆச்சி நாங்க வந்து இங்க செட்லாய்ட்டு ஆ அதால அது நம்புளுக்கு வந்து செட் ஆக மாட்டுத் நம்புர் லைன் வந்தா
ம் ம்
ம் கடலூர் அங்க எங்க அத்த மா மா மருமக அந்த ஊரு தா
ஆ
சுத்திருக்க பீச்சில்லா வந்து சுத்திருக்கோ பட்டர்ஃப்ளை கூட வந்து சுத்திருக் கோ அதெல்லா சில்வர் பீச்சில்லா வந்துருக்கோ அங்க வந்துட்டு அந்த நண்டு சூப் புதயணுக்கு
பீஷ்லியா இப்ப நெறய ஆ ஆ ஆமா ஆமா
அது வந்து பாத்திங்ன்னா ஒரு பத்து வர்ஷோ ஆய்டிச்சி பத்து வர்ஷோமா ரெண்டாய்ர்த்தி பதினொன்னுலயோ பன்னண்டுலியோ வந்துருக்குறோ அப்ப எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் அந்த நண்டூ அறத்து குடுத்தாங்ளா அது பெப்பர் ஃப்ரே பேரி பண்ணிக் குடுத்தாங்க
ஆ ஆ
அது
நல்லாருக்கு நல்லாருக்கு இப்ப நெறய இம்ப்ரூவ்மண்ட் ஆய்ட்ச்சி இப்ப நெறய இதுவய்ட்ச்சி
இப்ப ரீசண்டா வந்தது அங்க போகல பாண்டிச்சேர்ல இன்னொரு பீச்சு பேர பேரசிட்டல் பேற்ணு வேற பேர் பேரட்டிக்கில்லுன் ஏதோ ஒரு பீச்சு நேமு அங்க போனோ ஆ பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோ அங் அங்க நல்லார்ந்துது பாண்டிச்சேர்ல நாங்க போனது அது தீவு மாரி போட்சு உள்ளார போய்ட்டு அங்க நல்லார்ந்து அங்க நா சாப்பாடு எடுத்துட்டே போய்ட்டோ
ம்
போட்டு அங்க நல்ல உக்காந்து பீச்சுல உக்காந்து நல்ல பசங்ள ஆட வுட்டுட்டு நல்லா ஜாலியா இருந்தது வருவோ எப்பயாவது ஒருக்கா ஒர் வோ இப்பதா எ அப்லே நம்ம அப்பா மாமனார் ல்லா இருந்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ இப்ப யாருமே இல்லையங் ஆ ஒரு முக்கியமான தேவைக்கு மட்டுதா வர மாரி இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ரெண்டு கொ ரெண்டு பசங்களுமே ஸ்கூல் போவ ஆரம்பிச்சிட்டாங்கள லீவ் பெர்சா எடுக்க முடிய மாட்டுது
ம் ம் ம்
அதனால பெருசா வர முடில ந நம்ப லைன்ல வருவோ புடிக்கோ இருக்காங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க கடலூர்ல இல்ல பசங்ளா வந்தாச்சிங்ளா ஸ்கூல் விட்டு
ஆ வந்தாச்சி வந்தாச்சி பைய வந்துட்டா பாப்பா போத் தேட்டிக்கே ஃபோரோ க்ளாக்லா வந்துருவா பைய வந்து ஃபை தாட்டிக்கு வருவா வந்துட்டாங்க ரெண்டு பேரு
அவுங்கவுங்க செப்ரேட்டா ஹோம் ஒர்க் பண்ணிக்வாங்களா நீங்க டுயூஷன் எடுக்கனம்
அவுங்ளே அவுங்ளே ஹோம் ஒர்க் பண்ணிப்பாங்க அவுங்க அப்பா சொல்லித் தருவாரு இல்லன்னா நா சொல்லி தருவ டுயூஷன்ல்லா எது பெருசா அனுப்ப மாட்டோப்பா நாங்ளே நாங்ளே ஆமா ஆமா ஆமா வீட்ல நானே சொல்லி குடுப்பே அது கும்பல பசங்களோட பச ங்ளா உக்காந்துந்துட்டு ஊட்டுக்கு ஏந்து வந்துரு
தண்டத்துக்குனு ஃபீசுதா போகு நம்ளுக்கு
அ அ அ
ஆ நாலா இப்ப அனுப்புற ஐடியா கெடையாது அதாவது ஒரு நைன்த் டென் துனான அனுப்லா ஏனா நம்ம செப்ரேட்டா வந்து மேக்சு சயின்ஸ்சு சயின்ஸ்சு ஓகே நா மேக்ஸ் மட்டு தா அனுப்புவே ஏனா மேக்ஸ் சு எனக்கு வீக்கு வேல சொல்லி தர முடியாது மத்தபடி பாத்தா இப்பெல்லா அனுப் புத்து வேஸ்டு தா நாம்ளே வீட்லே என்ன ஒரு ஒன் அவர் டூ அவர்ஸ் ஆகுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நடந்துக்னே சொன்னா அதக் கொழந்தைங்க பெரி கொழந்தைங்க தானே சொன்னா அப்டியே கேட்டுக்குவாங்கல்ல அ ஆ பரவால்ல பரவால்ல
என்னதுமா ஆ பேரு பேரு நா சும்மா தள்ளி வுடுறே நீ இது பண்ணிட்டு போயிர் ம் ம் வேல முடிச்ட்டாங்க அவ ஒன்னு செய்ய மாட்டா ஒன்னு செய்ய மாட்டா
நம்ம அப்டிதா செல்லம்னுதா நாங்கெல்லா அப்டி செல்ல குட்டிய தா வளந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படுற ப்பா இருக்குது எங்க வீட்லே வா வந் செல்லோ எனக்கு மட்டுதா எங்க டாடி தா எனக்கெல்லா சோறு கூட வடிக்க தெரியாது இன்னைக்கி என்னடானா ஆளுங்களுக்கு சேத்து சமைக்கிற நிலைமையில கடவுள் கூட்டு வந்து விட்டுட்டாரு வேற வழி இல்ல சோறுனாவே ச்சோறா அய்யய்ய எனக்லா சமைக்க தெரியாது டாடி அப்படின் ஓடி புடுவ டென் எ டென் ஸ்டெப் பு பேக்கு அப்டியே அடிப்ப அதாவது சின்ன புள்ளைல இருந்து ஆஸ்டல்ல படிச்சப்புள்ள நானு எங்க வீட் ல அப்டின்னு போது நம்ல ரொம்ப செல்லம்ல்ல நம்ம வந்து எப்பயாவது ஒருக்கா ஊருக்கு போம் போது பாப்பாவ அந்த வேல விடக்கூடாது இந்த வேல விடக்கூடாதுன்னு ரொம்ப எங்க அப்பா என்னைய கண்டிஷன் அப்ப சாப்பாடு எப்ப கத்துக்கணனா நம்ம அலைன்ஸ் பாத்து முடிச்சுட்டு எங்கேஜ்மெண்ட் ஆய்ட்டு அப்போ ஒரு சிக்ஸ் மந்த் கேப்ல எங்க டாடி சொன்னாரு மகளே போறவ ஒன தூக்கி க்கி போட்டு குத்துவா ஒழுங்க சமைக்க கத்துக்கோ அப்படின்னுட்டு சரிங்க டாடின்ட்டு அப்பாக்கா அப்ப தக்கா பக்கான்னு சமைச்ச இப்ப பரவால்ல நீட்
நான் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட்லருந்தே சமைப்பே அப்பத்துலருந்தே எனக்கு அப்பா கெடையாது அப் அப்பா இறந்துட்டாங்க பிளஸ் டூ படிக்க ஆம்பித் ஆனா டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க நாலு பொண்ணு எங்க வீட்ல சாரி மூணு பொண்ணு ஒரு பைய என் கூட பொற நா தா பெரியவ எனக்கு ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பி எங்க அம்மா மட்டு்தா எல்லா வேலை முஞ்சுச் சு எந்த எந்த அந்த மாரிலா எதுமே அம்மா அனுபவி
ஆ ஹா அப்டி சொல்லல நம்ம வீட்டு வேலைகள நீங்க தா முன்ன இருந்து
ஆஹா ஹா அப்பயுமே பண்ணமாட்டே எங்க அம்மாதா பண்ணுவாங்க நாங்க எதுவு வேல பாக்க மாட்டோ எல்லா அப்டியே ஓரளவு சமைப்போ லைட்டா சமைப்போ அவ்ளோதா அப்ற கல்யாண பண்ணிகிட்டு வந்து து இங்க வந்துதா எல்லாமே கத்துக்கிட்ட ஃபோன் பாத்து கேட்டு அப்டி இப்டி போய்ட்டு அதுக்கப்பற சாம கிச்சி கத்துக்கிட்டோ எப்டி எனக்கு ஒரு குடும்ப நிர்வாக பண்ணணு அதெல்லா
கடவுள் ஒருத்தர ஃப்ரீயாவே குடுத்து உட்டுக்கறாருல்ல
தெரு ஒன்னுமே தெரியாது
எனக்கு சுக் குக்கரா நான் ஒரு முறை எங்க வீட்ல வெஜ்ஜு பிரியாணி செஞ்சு
ஆ
எப்டி செஞ்சன்னு எனக்கு இப்பவு ஞாபக இல்ல ஃபுல்லா இனிப்பு எப்டி அந்த இனிப்பு வந்ததுன்னே எனக்கு தெரியல அதாவது நம்ம கேரட் அள்ளி போட்டுட்டு இருக்க நம்ம ரெண்டு பேர் சமைக் கணும் இல்லையா இப்ப நம்மளுக்கு அளவுகள் தெரியாது இல்ல இப்ப சமைக்கிற அளவுக்கு அப்ப தெரியாதுல்ல அதையு எங்க வீட்டுக்காரு சாப்ட்டுட்டு கம்னுதா போவார் ஆனா இப்பதா வாய் பேசுறாரு ஓவரா நாம இப்ப பழிகிடுச்சுல்ல நான்வெஜ்லா பக்காவா செஞ்சிருவ நான்வெஜ் நீங்க என்ன சொன்னாலு சூப்பரா செய்வ பட் அந்த வெஜ்ஜூ வந்து என் கைக் க்கு வரவே மாட்டுதுக்கா
என்ன மாரி கூடாது நாங்களுமே நான்வெஜ் நல்லா பண்ணுவ வெஜ்ஜூல அந்த அளவுக்கு இண்ட்ரெஸ்ட் கிடையாது எதுவுமே எனக்கு புடிக்காது
இன்னொன்னு நம்ம நான்வெஜ்னா என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் டு அத உட்டா நம்ம மசாலா ஐட்டம் மட்டு கலக்கற மாரி இருக்கு பட் நம்ப வெஜ்ல செய்யுபோது இந்த புளி கொழம்புலா செய்யுபோது எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு எந்த காய சூஸ் பண்ணத் தே தெரியாது எனக்கு குண்டக மண்டக காய போடுவே இப்பயு அதா எங்க வீட்ல சத்த போடுவாரு எங்கேயாவது புளி கொழம்பு வக் கு போது இந்த காய் தா போட்னுன் உனக்கு தெரியுதா இல்லயா எதுக்கு எல்லாத்தையு கலக்குற அப்டின்னுவா
புளிக்க கொழம்பு வைக்கும்போது கத்திரிக்கா முருங்கக்கா அது ஒரு ஃபவர் குடுக்கு பாகக்கா மட்டு தனியா போட்டு வப்பே அப்புறோ முள்ளங்கி போட்டு தனியா வப்
முள்ளங்கி எல்லா வச்சுன்னா எங்க வீட்ல எவனுமே சாப்பிட மாட்டானுங்க கட பசங்க கூட சாப்பிட மாட்டானுங்க இன்னக்கா சொதப்பிட்டீங்க அப்டின்னுவானுங்க அ ஆ அதாவது இவங்களுக்கு வந்து புளி கொழம்பனா நம்ப பாவக்கா புளிம் புளி கொழம்புனா கம்பல்சரி சாப்ட்டுக்குவானுங்க அத வந்து நம்ப சொல்லிடுவோம்ல ம்ச் இத வீக்லி ஒன் டைம்மாச்சு சாப்ட்டே ஆகணு அப்புடின்னுட்டு அப்புறோ நம்ம புளிய அந்தக் கருவாட்டு கொழம்பு வப்போ அத வுட்டா மிஞ்சி போனா நா என்ன புளி கொழம்பு வச்சே ஆ முருங்கா போட்டு மாங்கா போட்டு வப்பே வேற எதுவுமே தெரியாது மத் தபடி பாத்தா சாம்பாரு அப்பறோ இட்லி சாம்பாரு சாதா சாம்பாரு அப்புறோ நம்ப ஊர் ஸ்பெஷல் கில்லி போட்ட சாம்பாரு ஆ காய் சாம்பாரு அப்பறோ கூட்டு வப்பம் கூட்டு வச்சா எவனு தொடக்கூட மாட்டானுங்க எங்க வீட்ல அதனால கூட்டு மறந்தே போச்சு ஆ அதனால அதாவது வெஜ்ஜி வந்து ஆ ரொம்ப அதிகமா செய்ய மாட்ட நம்ம வீட்லயே கூட ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நான்வெஜ் எடுத்துக்குவோ ஏன்னா அவருக்கே தெரியு ஏன்னா இவ வந்து சரியா சமைக்க தெரியாது அப்புடினீட் டு அ நான்வெஜ் எடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கட பசங்களுக்கு எல்லா எச்சாவே சாப்பிடு
கே இப்ப எடுத்தா நீங்களு அதே எடுத்து வீங்
அதனால நான்வெஜ் நல்லா வரு ம் பிரியாணி எல்லா நல்லா வெளுத்து கட்டுவோ
ம் ம் சூப்பர்
ஆ அஹப் டாக் எல்லா கெலைக்குது அதுக்குள்ள இருட்டிடுச்சிங்களா
ஆஹ இல்லல்லலை ஆ எடுத்துருங்க உள்ள எடுத்துட்டு ம் இங்க அப்படிதான்ப்பா இங்க தெருல நாய் இருக்கு அ ஏதாது கத் திட்டு கெடக்குதுங்க அவங்களுக்கு
மேனேஜ்மெண்ட்டு பண்றதெல்லா ஓகே ட்ரைின் பண்ணிட்டீங்க
ஆ ஆ ம் ம் ம் அதெல்லா ஒன்னு பண்ணியேதா ஆவணு வேற வழி இல்ல
வழி இல்ல என்ன ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கு வேல பாப்பீங்களா
ஏழு மணி ஆமா ஏழு மணி வரைக்கு நம்பளுக்கு வேல இல்ல வேல இவங்க பா இது பயிர் எல்லா கணக்கு வச்சு எடை
பட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டு தெரியுமா ஒக்காந்துட் கணக்கு வழக்க பாக்கத்துக்குள்ள மண்டலா பிச்சிட்டு போவு நம் கே எவ்ளோ வந்தது போனது ஆ ஆளு கூலி எல்லா சேல்ரிலா எவ்ளோ தருவீங்க
அதாவது ஒர்க் பண்றத பொறுத்து சேல்ரிமா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிப்டி அவங்க வேல செய்றத பொறுத்து தா டூ ஹண்ட்ரட் கூட செய்வாங்க ஸ்டாண்டர்ட் இன்கம் க சம்பள கெடையாத்
அ அதாவது அந்த பருப்ப கிளீன் பண்ணி கொடுக்குறது அந்த ப்ராசஸிங் எந்த அளவுக்கு அவங்கோ பண்றாங்களோ
ஆமா ஒரு டின்னுக்கு எழுவத்தஞ்சு ரூபா குடுப்பே ஒரு டின்னுக்கு அவங்க எத்தன டின்னு ஒடைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி கேஸ் குடுக்கணு
தவர எல்லாமே லேடிஸு தா
எல்லாமே லேடிஸ் தா நோ ஜென்ஸ்
நோ ஜென்ஸ் அதென்மோ உண்மதா நெல்லத்தா நாம்ப வெகுளியா போய் பேச போய் அது எதாவ்து ஒரு பிரச்சனைல ஈத்து முடியு அது எங்க வில்லேஜு சைட்லா சும்மாவே பொர்ளிய கெளப் போங்க ஐய்யய்யோ
நம்ப வீட்லே தா ஒர்க்கு இப்போ வீட்லயே தானே ஒர்க்கு
ஆ ஆ அப்ப வறுக்குற வேலையெல்லா அவுங்களே பாத்துக்குவாங்க எல்லாமே
இல்ல நம்ளுக்கு ஒரு ப்ராசஸ் தா கொட்டைலந்து முந்திரிய ஒடச்சு எட்த்து குட்த்துருவோ பத்து தனியா முழு பயிர் தனியா சொத்து பயிர் தனியா எட்த்து குட்த்துருவோ ரெண்டாவ்து ப்ராசஸ் தா அது மாரி வரு
வறுக்குற
அதனால அதனால ஒன்னு பிரச்சனயில்ல நம்ளுக்கு இதுக்கப்றோ தா ரெண்டாவ்து ப்ராசஸ் தா நம்ளுக்கு பழ நீங்க சா ப்பறீங்கள முந்திரி அந்த ப்ராசஸ் வந்து ரெண்டாது ப்ராசஸ் நா ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்றே
ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸுனு போது
ம் ஒடச்சி கொட்டைலந்து பருப்பு ஒடச்சி எடுத்துருவோ
ஓ அது மட்டுந்தா
ஆமா ஆமா ஒரு ப்ராசஸ் தான ஆமா அத ஒடச்சி வேற டி ஒர்னு கொட்ட ஒருத்தோங்க சப்ளை பண்ணுவாங்க ஆ நாங்க வந்து ஒடச்சி ஒரு ப்ராசஸ் பண்ணிடுவோ அத இன்னு ஒருத்தோங்க தா பேக்கிங் பண்ணி வெள்ள பயிராக்கி சாப்புற ஃபுட்டு
அப்போ இது ஒரு மூணு ப்ராசஸ் ஆவு ஒரு முந்திரி வந்து போயிட்டு ம க்களிடய சேர்றதுக்குள்ள நீங்க வந்து இத்திணி டீலர் மாத்தணு